ஆஹ் நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா பயணத்தை பத்தி பேசலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் இந்த பயணம் பண்றதுனாம் ரொம்பவே பிடிக்கும் முக்கியமா வந்து என்னோட பேமிலி சரியான வந்து பாத்தீங்கன்னா பயணம் பண்ற பேமிலி கூட சொல்லாம் எந்தளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பயணத்து மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பா இருக்கட்டும் பயணத்துக்குட இருக்கக்கூடிய மோகமா இருக்கட்டும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்க வந்து முதன் முதல எங்க பயணம் பண்ணீங்க அது அதை பத்தி எதனா ஞாபகம் இருக்கா
ஆஹ் கண்டிப்பா நா கண்டிப்பா அப்படிங்கும்பொழுது அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நம்ம வந்து பயணம் பண்ணும் பொழுது நம்ம குடும்பமா சேர்ந்து போகும் பொழுது அது ஒரு சந்தோஷம் மிகுந்த ஒரு ஒரு செயல் அது இப்ப நம்ம தனியா போறதுக்கும் நம்ம குடும்பத்தோட சேர்ந்து போறதுக்கும் நெறைய ஒரு வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா இப்ப நம்ம பயணத்துல போகும்பொழுது நம்மக்குள்ள பேசிக்கிட்டு அது ஒரு மாதிரி அரட்ட அடிச்சு சந்தோஷமா அது போறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயல் ஆஹ் நாங்க போன நாங்க போன பயணம் அப்புடின்னு நினைக்கும் பொழுது நான் முதல் முதல் சென்றது அப்புடின்னு பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு போனோம் மிகவும் அருமையான ஒரு பகுதி அது
அற்புதம் அற்புதம் நானும் வந்து சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நெறைய இடத்துக்கு போயிருக்கேன் எனக்கு வந்து கருத்தஞ்சு என்னோட அப்பா சபரிமலைக்கு கூட்டிட்டு போனாரு மூணு வருஷம் நான் போயிருக்கேன் ஆஹ் ஐயப்பன பாக்கறதுக்காக அந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிந்து ஏன்னா கேரளா சுத்தி பார்கத்தா இருக்கட்டும் கன்னியாகுமரி நிறைய கோவிலா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு பயணத்தை ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு நாங்கள் பேமிலியா போயிருக்கோம் இந்த ஊட்டி கொடைக்கானலா இருக்கட்டும் அதிகமா நாங்கள் மலைப்பகுதிக்குல்லாம் ரொம்ப விரும்பு ஏறோம் இந்த வெள்ளங்கிரி சதுரங்கிரி அது பருவதமலை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை அப்படின்ட்டு இது போல நெறைய எங்களுக்கு பயணம் பண்றது ரொம்ப பிடிக்கும் இப்ப அது மலை ஏற்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமா இந்த நார்த் சைடுக்கு போகும்போதுல்லாம் இந்த கேதர்நாத் அதுக்கப்புறம் வந்து மணாலி அது போல வந்து இந்த மலை சார்ந்த பகுதிகள் போயிட்டு பாக்கற ஒரு பயணம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அதுவும் அந்த பயணத்துல வந்து புது புது மக்களா இருக்கட்டும் அந்த உணவு முறையா இருக்கட்டும் அதுக்கப்புறோ அதுல நம்ப ஊர்ல ஒவ்வொரு சீசன் இருக்கிற மெரி மய காரம் வெயில்காலம் அப்டின்ட்டு இருக்கும் பனி வந்து பொழியாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா துளி துளியா இருக்கும் தண்ணீர் போல ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ப பனித்துளிகள பாக்கலாம் ஆ கையால எடுத்து வெளையாடும் போதுலா வந்து ஒரு உருவான ஒரு உணர்வு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது நா சொல்வே இது போல வேற எந்த எடத்துக்கு நீங்க பயணம் பண்ணீங்க அது வந்து எப்டி உங்களுக்கு அனுபவத்தை குடுத்தது
ஆ கண்டிப்பா ஆ கண்டிப்பா நீங்க சொல்றத கேக்கும் பொழுது எனக்குமே அந்த மலை பிரதேசங்கள் போகணும் அப்டின்றது என்னோடைய நீண்ட நாள் ஆ கனவு அப்டின்னு கூட சொல்லலா ஆனா எனக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து எனக்கு சரியா அமையல எனக்கு வந்து இந்த மலை பிரதேசங்கள இருக்கு ஊட்டி கொடைக்கானல் போகணும் அப் வேணுனு பாக்கும்பொழுது ஆ ம் அது எனக்கு கொஞ்சோ அமையாம அப்டியே இருக்கு இப்ப நீங்க சொல்லும்போது கேட்க அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு நாங்க அடிக்கடி போறது அப்டின்னு பாத்தீங்கன்னா நாங்க வேளாங்கண்ணி போயிருக்கோம் வேளாங்கண்ணி இப்ப பீச் ஏரியா அப்படின்றதுனால அந்த கடல் ஓர இடத்துல போயிட்டு அது ஒரு சந்தோஷமா இருக்கும் அனைவரும் போயிட்டு இருந்து கடலுக்குள்ள எறங்கி குளிக்கிறது இருக்கட்டும் இல்ல அங்க போயிட்டு நம்ம கால நனைச்சிட்டு அங்க சுத்தி பாக்குற அந்த இடங்களா இருக்கட்டும் மிகவும் பாக்கவே அற்புதமா இருக் க்கும் ரெண்டாவது அப்டின்னு பாத்தீங்கன்னா நாங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு நாங்க அடிக்கடி போவோ தஞ்சாவூர் பெரிய கோயில் அது வந்து பாக்கறதுக்கே மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அந்த காலத்து கோவில்ன்றதுனால பாக்கவே அவ்ளோ அற்புதமா இருக்கும் ஸோ நாங்க அடிக்கடி குடும்பமா போறது வந்து நாங்க தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு போவோ
அற்புதம்மா அற்புதம் கண்டிப்பா ஏன்னா தஞ்சை பெரியார் கோ பெரிய கோவில் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா ரொம்ப அழகாவே இருக்கும் அந்த சிற்ப கலையா இருக்கட்டும் அது செதுக்கிய ஒரு கல்வெட்டா இருக்கட்டும் அது பாக்கும்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் இது போல அந்த கோவில் வந்து போகும்போது ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுத்தும் அது வந்து சூப்பரா இருக்கும் யப்பா எப்டி கட்டியிருக்காங்க பாருங்களே அப்டின்ட்டு ஒரு விஷியோ ஒன்னு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தாஜ்மஹால பாக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ப தஞ்சை பெரிய கோவிலயே வந்து பாத்தீங்கன்னா எவ்ளோ அழகா வந்து சிற்பத்த இது பண்ணிருக்காங்க என்னடா இவனுங்க தாஜ்மஹால் ஒரு அழகே எப்டி சொல்றதுன்னா ஓகே ஒரு காதல் ஒரு ப இதுவா இருந்தது ஆனா அந்த தாஜ்மஹால் அந்த மார்பிள பாக்கறத விட நம்மளோடைய தஞ்சை பெரிய கோயில் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு எனக்கு அந்த உன் உள்ளுணர்வும் சரி ஒரு விஷ் நிச்சயம் செய்ங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாருகிட்டயு சொன்னது இந்த இது வந்து பாத்தீன்னா ஒரு சமாதியாதா இருக்கு ஆனா நம்மளோட கோ அந்த தஞ்சை கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகிய சிற்பங்க நுனிக்கு நுனி ஒரு ஒரு விஷயத்தையு வந்து செதுக்கி இருப்பாங்க அது வந்து அழகா இருக்கே அப்டின்னு ட்டு தோணுச்சு ஆனா வந்து தாஜ்மஹால போய் பாத்து அதோட வரலாற கேக்கும்போதல்லா வந்து என்னடா இது போலல்லா இருக்கா அப்டின்ட்டு நெறைய விஷயங்கள் வந்து கொஞ்ச மொகம் சுழிப்பா இருந்தாலு ஓகே அதும் வந்து பாத்தீங்கன்னா காதல் சின்னமா விளங்கப்படுது அப்டின்ட்டு ஒரு விஷயத்த இது பண்ணு அதுக்கப்றோ நம் எனக் க்கு என்ன தோணுச்சுனா நம்ப ஊரு ஆ விட அந்த ஊரு கோவில் எல்லாமே சிம்பிளாதா இருக்கும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மொகங்கள் வந்து வித்தியாசமா இருக்கும் ஆனா கோ நம்ப பாக்குற விநாயகருக்கா இருக்கட்டும் அங்க பாக்குற விநாயகராக இருக்கும் வித்தியாசமா இருக்கும் எல்லாத் த்தி வந்து பாத்தீன்னா ஆரஞ்சு கலர்ல வந்து திருசனம் பூசின போல இருக்கும் அதெல்லா பாக்க கொஞ்ச வித்தியாசமா இருந் இது போல நீங்க பாக்கும் பொழுது எனக்கு இந்த பயணத்துல ரொம்ப வித்தியாசமா இருந்தது இந்த இடங்கள்லா அப்டின்ட்டு எதேனும் இருக்கா
ஆ கண்டிப்பா கண்டிப்பா இப்ப பாத்தீங்க அப்டின்னா நாங்க அதிக கோவில் தளங்கள் அங்க போய் பாக்கறது ஒரு வழக்கமா வச்சிருக்கோ அத விட இப்ப பாத்தீங்க அப்டின்னா இங்க வேதாரண்யதியில நம்ம வந்து இப்ப பறவைகள் சரணாலயம் போவோம் அடிக்கடி போனோம் அப்டின்னா ஆமா அங்க போய் பா அப்டின்னா அங்க இருக்காத பறவைகளே இருக்காது இப்பிடி எல்லா பறவைகள் இருக்கா அப்டின்னு ஒரு ஆச்சரியத்தியோட பாக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே நம்ம போயிட்டு இப்போ இந்த வேதாரண்யத்துல பாக்கலா அதுவு இந்த அந்த பறவைகள் வந்து முட்ட வைக்கிறதுக்காக வந்து இ வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்து கூடு கூடாக அப்டி உக்காந்து பாக்குறதற்கே அவ்ளது ஒரு அற்புதமான ஒரு காட்சியா இருக்கும் பறவைகள் விதவிதமா இருக்கும் ஆ எப்டி பெரிய பறவையில இருந்து சின்ன பறவையில இருந்து குட்டி பறவையில இருந்து பாக்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும் அதை எல்லாம் மான் வகைகள் உம் அப்புறோம் ம் நெறைய ச கொம்புமான் அந்த மாதிரி நெறைய விலங்குகளையும் நம்ம பாக்கலாம் அங்க போனா மயிலாருக்கட்டும் அல்லது நெறைய விலங்குகள் அங்க போனோம் நம்ம நேரல பாக்கறதுக்கு பாக்கவே அற்புதமாக இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா உண்மையா வந்து பற ஆஹ் பறவைகள் சரணாலயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹால்லைட்டுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பறவைகள் எல்லாம் இருக்கும் பொழுது இது என்ன வகைடா அப்டின்ட்டு ஒரு விஷயம் தோணும் அது வந்து அந்த டெலஸ்கோப் வழியா பாக்கும் பொழுது அந்த பறவைகள் அங்கந்து வந்து முட்டயிட்டு அதுக்கப்புறோம் அந்த குஞ்சுகள் பொரிஞ்சதுக்கு அப்புறோம் மறுபடியும் அதே நாட அது எங்கந்து வந்ததோ அந்த நாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பி அது கொண்டு போறதா இருக்கட்டும் வருஷம் வருஷம் அந்த இது இடத்துக்கு வந்து வர பொழுத பாக்கும் பொழுது அது உண்மையா அழகான ஒரு இது அதுக்கப்புறோம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூவா இருக்கட்டும் அஹ அதெல்லாம் வந்து பாக்கும்பொழுது கொஞ்சம் எப்டி சொல்றதுன்னா ஏன்னா சின்ன வயசுல இருந்து அடிக்கடி போற ஒரு இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூவா இருக்கட்டும் பீச்சா இருக்கட்டும் பீச்சுக்குலாம் வந்து போகும்பொழுது ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன வயசுலாம் போயிட்டு வெளையாடுறது சிற்பி பொருக்கிறதா இருக்கட்டும் முக்கியமா நம்ம வெள்ளி கொலுசுகள்லாம் போட்டு போகும் பொழுது அது வந்து அப்டியே பளிச்சுன்னு வந்து நம்மளுக்கு புதுசா காமிக்றது அதெல்லாம் பாக்கும்போது ஆச்சரியமா இருக்கும் ப்பா சூப்பரா இருக்கே அப்டின்ட்டு ப் ஃப்ரீயாவே பாலிஷ் போட்டு கொடுக்குதே அப்ப எல்லாம் வந்து நெறைய விஷயங்கள் அந்த இடத்துல வந்து தணும் உண்மையா வந்து கடல்கரையில வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஒரு எப்டி சொல்றது அதிகாலையில போகும்போது இருக்க மணி ஒரு ஆறு மணி அது போல வந்து வாக்கிங் அது அப்போலாம் போகும்போது அந்த அலையா இருக்கட்டும் அந்த சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு லக்கி இருந்தா டால்ஃபின் அந்த அதெல்லாம் வந்து பாக்கலாம் அழகா அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது இருக்கிற ஒரு நிகழ்வா இருக்கட்டும் ஒரு சூரிய உதயம் வந்து பா பாக்கும்பொழுது ஏதோ ஒரு நம்மளுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் இதெல்லாம் வந்து அந்த அலைகள்ல வந்து தோன்றும் இது போல நீங்க எதுன்னா வந்து ம் அது பீச்ல போகும்பொழுது உங்ளுக்கு ஏங்க அந்த சூரியன் உதயம் அது போல பாக்கும் பொழுது எதுனா தோணிருக்கா
கண்டிப்பா கண்டிப்பா அப்ப நான் சொல்றேன் நானே இப்ப அடுத்த அததான் சொல்லலாம் அப்டின்றந்த உங்ககிட் த இப்ப பாத்தோம் அப்டின்னா இப்போ காலை அதிகாலைல போறோம் அப்டின்னா காலை உதித்த இந்த சூரியன் உதயத்த பாக்கும்பொழுது அது அதுக்காகவே மக்கள் அவ்வளோ ஆயிரம் மக்கள் கூட்டம் கூடி அனைவரும் காத் ப்பாங் எப்பொழுது அந்த சூரியன் உதயம்வரும் பார்க்கலாம் சொல்லிட்டு அத பாக்குற தத்துக்கு மக்களுக்கு ஒரு அவ்வளவு ஒரு காலையில் பார்க்கும்பழுது அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காட்சியா இருக்கும் அந்த காலை சூரிய உதயன் வர்றது அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இந்த கடல் ஓரத்துல போயிட்டு அந்த சிருப்பிய எல்லாம்பொருட்கரது இந்த கிளிிஞ்சல் எல்லாம் எடுக்கறது அதை எடுத்து நம்ம சின்ன பிள்ளைையில எப்படி நம்ம சேமிச்சு வச்சோம் அப்படின்றது இப்போ பார்த்தா இப்ப போய் பாார்க்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நம்மளாட்டமே சின்ன சின்ன பிள்ளைங்க வந்துட்டு அந்தந்த சிப்பிய எல்லாம் பொறிக்கிட்டு இருக்கிறது கடல்ல வந்து கல நினைச்சிக்கிட்டு விளையாடுறது கூட்டம் கூட்டமா குடும்பம் குடும்பமா அப்படியே கடல் கரையில உட்காந்து காத்து வாங்கறது அது போல விஷயங்கள் எல்லாம் பார்கக்கும் பொழுது நமக்கு கண்ங்கூடா ஒரு நல்ல ஒரு கண்ணுக்கு இதமான ஒரு காட்சியா இருக்குது
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்பழுது ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு கற்று கோவிலுக்கு போறதா இருக்கட்டலாம் இல்ல வந்து பாாரத்தீங்கன்னா ஒரு அழகிய ஒரு தோட்டத்துக்கு இல்ல பீச்சுக்கு இல்லலைன்னா வந்து விலகுங்கள் எல்லாம் பாக்கறதுக்கு ஒரு சரணாலயம்த்துக்கு அதெல்லாம் பார்கபது பரவாயில்ல எவ்வளவு அழகுகள் வந்து கொட்டி கிடக்கு அப்படது ஊட்டி கொடைக்கானல்லாம் ப்கும்பழுது இருக்கிற பூக்கள் அது அது பார்க்கும்பழுது அதோட குளிர்ச்சியான ஒரு இது ஏன்னா அஹ மலைகளுக்கே அரை து அந்த ஒரு விளங்குற ஒரு விஷயமா இருக்கட்டும் நிறைய அழகுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஹ் இந்தியாலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொட்டி கடைக்கு இல்லாத ஒரு சீசனே கிடையாது நேரம் கிடைக்கும் பொழுதும் பயணம் பண்றதுக்கு வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயக்கம் இல்லாம எல்லா இடத்துக்கும் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை நிறைய விஷயங்கள் பேசணும் பயணத்தை பற்றி உங்க கூட என்னோட பயணத்தை பத்தி பகிர்ந்தாலும் சரி உங்களோட விஷயங்க கேட்கும் பொழுதும் சரி ரொம்ப அழகா இருந்த உங்க கூட பேசுினது ரொம்பவே சந்தோஷம் நன்றிங்க
நன்றி நன்றி
ச்சி